ஹலோ
ஹலோ தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நா நல்லார்க்கே இன்னைக்கு என்ன தலைப்பு
ஆ நம்ம இந்த மெடிக்கல் இஷூஸ் பத்தி பேஸ்லா
ம் நல்ல தலைப்பு
ஆ நீங்க ஆரம்பிக்றிங்ளா
ஆமா இப்ப வந்து என்னன் பாத் த்தா இந்த அ இதுல மெடிக்கல் ரிலேட்டடா பாத்திங்னா நெறைய நோய்கள் பரவுது அதாவது சொல்ல தெரியாத புது புது நோய்களு வருது எதுனாலன்னு தெரில அதே சமயத்துல நெறைய பேருக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றதே இப்ப இருக்க காலகட்டத்துல இல்லாம பேயிடுச்சி ஏனா நம்ம இருந்த காலகட்டத்துல பாட்டி தாத்தா இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிராம த்ல இருந்தாங்க மண்ல தா வெளயாண்டாங்க சேத்துலதா இது பண்ணுவாங்க அ தண்ணி கெடைக்கற தண்ணிய குடிப்பாங்க அப்போ ஆர்வோ வாட்ரு கெடையாது அப்ப வந்து சுத்திகரிச்ச இது அ தண்ணி கெடையாது குடிக்கிற தண்ணி கெடையாது சமையல்லு தண்ணி கெடையாது ஆனா இது எல்லாமே வந்து இப்ப எல்லா மாறுனனால எல்லாத்துலயுமே வந்து கலப்படோ இருக்கறனால ஆ அடிக்கடி உப் உடல் உபாதைகள் ஏற்படுது பலவீனம் ஆயிடுறாங்க முடியாம ஆயிடுறாங்க வயதானவர்கள் கொழந்தைகள் அதனால இப்ப இருக்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது ஏன் தெரிய மாட்டேங்குது அந்த இயற் கை உணவுகள்க்கு காட்ற முக்கியத்துவோ ஆ ஆ யாரு வந்து அத யூஸ் பண்ண மாட்றாங்க நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆ கண்டிப்பா ரொம்ப நீங்க சொன்னது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மைதா ஆ இப்போ இருக் கற ஒரு கால சூழ்நிலையிலு சரி இப்போ எல்லா அந்த உணவு மாற்றங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆ இப்போ ரொம்ப ஒடம்பு சரியில்லாம போகுறதுல்லா ரொம்ப ஆ செ அ ஆ அடுத்தடுத்து நடக்குது அப்டி நெனக்கிறே இப்போ இப்ப சின்ன பசங்களுக்கே எடுத்தா கூட இப்போ ஒரு கோல்டு வருதுன்னா வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரத் துக்கு ஒரு தடவ வரது அந்த மாதிரில்லா வந்துட்டு நெறைய பேருக்கு வருது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆ லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அ பெரிய நோய் பரவி ச்சு அது வந்துட்டு நம்ம எதிர்பாக்காத ஒரு இதுன்னு நெனக்கிறே அதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாருமே ஓரளவு க்கு ம் நெறையா சாப்பாடுல வந்து கலப்படம் இருந்தாலுமே ஆனா வந்து இந்த அளவுக்கு மோசமா வந்து டக்கு டக்குன்னு ஒடம்பு முடியாம போகுறது அந்த இம்யூனிட்டின் சொல்வாங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றதே வந்துட்டு எல்லாருக்கு ரொம்ப கொறஞ்சிரு ச்சு அப்டின்னு நெனக்கிறே அதனால வந்து அது ந நமக்கே தெரியாம அந்த ஒரு நோய் பரவுனதுனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஜ கம்மியா இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட் டாங்க அப்டின்னு நெனக்கிறே அதுலருந்தே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஆ அந்த ஒரு ஏதா ஒரு சின்ன ஒரு பிரச்சன வந்தாலுமே அதுக்கு எந்த ஒரு ம் அ தீர்வு டக்குன்னு கெடைக்காம வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டப்படுற மாரி ஒரு சூழ்நெலைதா அமஞ்சிட்டுருக் கு அதுக்கு மெயினான காரணோ என்னன்னு பாத்தோனா அதா அந்த நம்ம சாப்படுற சாப்பாடுலயே வந்துட்டு நெறைய கலப்படோ இருக்கு ஆ அது வந்து அது இல்லாம வெஸ்டர்னைஸ் பண்றோ அப்டின்றதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே அந்த அங்க வேற ம் அ வேற எடத்துல சாப் படுற அந்த உணவுகள் அந்த காலநிலை இது எல்லாமே வேற இருக்கு அவங்க சாப்பட்ற அந்த ஐட்டம்ஸ்லா நம்ம இங்க வந்து நம்ம சாப்பட்றதுனால வந்துட்டு எல்லாருக்கு சீக்கிரமா வந்து நம்ம இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்டின்னு நான் ஃபீல் பண்ணே ஏன்னா இங்க நம்ம இருக்கற சூழ்நில வந்து கம்ப்ளீட்டா வேற அதனால வந்துட்டு ஒடம்பு கெடுறது எல்லாமே கொஞ்ச ஜாஸ்தியா இருக்கு அப்டின்தா நெனக்கிறே சோ அதனால வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அந்த நம்ம வந்து சி ஒரு சின்ன கொழந்தைக்கி வந்துட்டு அது நம்ம பழக்கிட்டோன்னா வந்து அது ரொம்ப அடிக்ஷன் மாரி வேற ஆயிடுது அது வந்து வேற வழியே இல்லாம அவங்க சா எனக்கு சா வாங்கி குடுத்துதா ஆகணுனு அடம் பண்ணி சாப்பிட்ற மாரி ஒரு சூழ்நிலை வேற ஆயிடுச்சு இப்போ அதனால வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவதா வாங்கி குடுக்குறோ அந்த மாதிரி இருந்தாலுமே அத வந்து சாப்ட்டாவே வந்துட்டு அது ஒடம்புக்கு நல்லதா கெட்டதா நமக்கு எதுவுமே தெரியறது கெடையாது என்னதா இருந்தாலு நம்ம வீட்ல சமச்சு சாப்பட்ற மாரி வராது சோ அ அந்த மாரி அ விஷயங்கள வந்துட்டு நமக்கு கொஞ்சோ கடபிடிச்சோன்னா இந்த நோய்களல்லா கொஞ்சோ நம்ம தடுக்கறதுக்கு கொஞ்சோ நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு நெனக்கிறோ நீங்க என்ன நெனக்கிறீங்க
இப்ப வந்து நெறைய பேருக்கு வ வயதானவங்களுக்குல்லா வந்து வயது ஒரு ஐம்பது நாப்பது நாப்பது இ தாண்டிட்டாவே வந்து நீரிழிவு நோய்ன்றாங்க சக்கர நோய் இருக்குது இதய நோய் இருக்குது அப்றோ இந்த மாதிரி கொழுப்புகள்ல கெட் ட்ட கொழுப்புகள் இருக்கு உடல் பருமன் மனநல பிரச்சனைகள் இந்த மாரி வந்து நெறையா நம்ம வந்து அ இப்பதா எல்லாரு க்குமே வந்து இருக்குது வயது வரம்பே இல்ல பெரியவங்களாருந்தாலு சின்னவங்களாருந்தாலு எங்ஷ்டர்ஸ்லா என்ன பண்றாங்கன்னா ஜிம்முக்கு போறாங்க அங்க எக்ஸசைஸ் பண்றேன் றாங்க ஆனா அந்த எக்ஸசைஸ ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்கன்னா இல்ல ஏன்னா நெறய பேர் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனே குளிச்சிருப்பாங்க இல்ல உடனே அந்த வேர்வய தொடைக்காம ஏதாவது சாப்ட்டுருப்பாங்க உடனே ஹார்ட் அட்டாக் வருது உடனே ஆ ஏதாவது ஒண்ணு ஓடல்ல அவுங்க ஒடம்பு ஒடம்புல வந்து காணப்படுது அப்ப அந்த இப்ப பண்றதையு வந்து நம்ம என்னென்ன செய்யணு என்னென்ன நீங்க சொன்ன மாரி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணு அப்டின்றது வந்து அ ஒன்னு ஒன்னு தேர்ந்து தேந்தெடுத்து ஒழுங்காக அ பொறுப் ப்பா ஒரு க்ளியரா பண்ணாவே வந்து நம்மளுக்கு எல்லாத்துலயுமே ஆரோக்கியோ தா அந்த காலத் துல தா ஏது ஜிம்மு ஏது வந்து அ டயட் ஃபுட்ன்றாங்க கீட்டோ ஃபுட்டுன்றாங்க என்னென்னவோ டயட்ல இப்ப நறைய சாப்பாடுகள் வந்துரு ச்சி உடம்ப குறைக்கறண்ட்டு மாத்தரைகள் ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ்ன் சொல்லிட்டு மாத்தரைகள் அப்றோ ப்ரோட்டீன் ஷேக்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு பவுட்ரு மாரிதறாங்க அதுனால உடம்ப எந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்ளோ ஒரு அ அது மேல இருக்க அந்த ஆர்வமு அவங்க வச்சிருக்க அந்த ஆசையு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மாத்தரைகள்லயு நறையா பவ்டர்கள்ளையு அது சாப்ட்டா ஒடம்பு கொறஞ்சிருமா இது சாப்ட்டா ஒடம்பு கொறஞ்சிருமா அது சாப்ட்டா ஒல்லியாய்டுமா இது சாப் இந்த மாத்திர சாப்பிட்டோன்னா நம்ப வெள்ளையாடுவோமா அதுனால எது எதுக்கு தா மருந்துகள் இல்ல எல்லாத்துக்குமே இப்ப வந்து தீர்வு வந்து மாத்தரைல தா போய் இரு இருந்துச்சு இந்த மருந்த வந்து அது ஒரு அடிக்டாவே ஆயிடுச்சு அவங்ளுக்கு அது போட்லன்னா வந்து ஆனா ஒரு சில நேரோ கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க அதுக்கப்றோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு மாரியா ரேஷஸ் வந்து ஆளே வந்து ஒரு மாதிரி பேஸ் தெரியாத மாரி இது ஆயிட்றாங்க ஆனா அந்த அ மெடிக்கல் ஷாப்லயுமே குடுக்குறவங்க வந்து சொல்லி குடுக்கணு இல்ல இவங்க வாங்கி பாக்குறவங்க வந்து அம் இந்த காலாவதி ஆயிருக்குதா அ இல்ல எந்த டேட்ல இருக்கு என்னனெல்லா யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே அந்த அட்ட பின்னாடி படிச்சுட்டு பாத்துட்டு யூஸ் பண்ற அ யூஸ் சொந்தா நல்லா இருக்கு ஏன்னா நறைய பேர் வந்து எக்ஸ்பெரி இத பண்றாங்க இப்ப மருந்துகள்ளயுமே வந்து நறையா போலி இது நட்பா பண்றாங்க கலப்படோ பண்றாங்க இப்போ ஒரு மாத்தர வந்து காலாவதி ஆய்டுச்சுன்னா அந்த பெயிண்ட்ட மட்டு அந்த ப்ரிண்ட்ட மட்டு அழிச்சிர்றாங்க அதுக்குன்னே தனியா ஒரு மிஷின் இருக்கு அத அழிச்சிட்டு திருப்பி ஒரு புதுசா இருக்க இந்த வர்ஷோ டேட்டோ போட்டு ப அச்சப்ப அச்சு குத்திட்றாங்க அதனாலதா இப்ப ரிசன்ட்டா ஆ குஜராத்லயு மும்பைலயு ஒரு சின்ன பிள்ள அ இருமல் மருந்து குடிச்சு எறந்துட்டாங்க அதனால மருத்துவரு வந்து படிச்சிர் படிச்ச மருத்துவர்களா இருக்குணு அதே சமயத்துல போற நோயாளிகள் எப்டிப்பட்ட மருத்துவர்ன்றது நோயாளிகளு தெரிஞ்சிருக்கனு
ஆ கண்டிப்பா நீங்க சொன்ன ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப வந்து எல்லா விஷ்யமுமே வந்துட்டு ஒரு பிஸ் னஸ் ஓரியன்டடா ஆய்டுச்சு நம்ம அதுல இருந்து எவ்ளோ எப்டி சம்பாதிக்லா அப்டின்ற மாரி எல்லாரு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏனா வந்து இப்போ ஒரு நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு மெடிக்கல்ஸ் போனாவு வந்துட்டு அதுலயு வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க இந்த பொருள் வாங்குங்க இந்த பொருள் வாங்னா நாங்க வந்துட்டு நாங்க ஒரு ஆஃபர் மாரி குடுக்குறோ இது ரெண்டு வாங்னா ஒரு ஒன்னு ஃப்ரீ அந்த மாதிரி வந்துட்டு மாத் த்ரைகள்லே வந்துட்டாங்க அந்த மாரி பண்ண ஆரம்மிச்ட்டாங்க நம்ம இப்ப வந்து முன்னாடிலா ஒரு மாத்தர வாங்கணுனாவே எவ்ளோ அ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குணு அந்த மாரிலா இருந்துச்சு ஆனா வந்துட்டு இப்ப வந்து நீங்க ஒரு அந் அந்த மாதிரியு இன்னு ஃபாலோ பண்ணிட்ருக்காங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு இது நமக்கு தேவையான மாத்ரைய போய் கேட்ட ஒடனே ஒரு மெடிக்கல் ஷாப்ல குடுக்குறது அந்த மாதிரியு நடந்துட்டு தா இருக்கு அப்டின் நெனக்கிறே அதுலயே வந்துட்டு நெறைய இந்த மாதிரி வந்து கலப்படமான மாத்ரைகள் அ குடுக்றது அதுலே வந்துட்டு எப்டி நம்ம வந்து நெறைய விஷயங்கள் இப்ப நம்ம டிவி பாத்துட்ருக்கும் போதே வந்து ஒரு மாத்ரைக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வறது அதெல்லாமே நம்ம பாக்குறோ முன்னாடில வந்துட்டு நம்ம சாப்பட்டற பொருளுக்கு தா ஒரு அட்வர்டைஸ்மென்ட்லா வரு ஆனா வந்து இப்ப பாத்தோனா வந்து ஒரு மாத்ரைக்காக ஒரு ஆ ஆட்டு வருது என்னடா இது நம்ம இது வந்து டாக்டர் எழுதி குடுத்த மருந்தாச்சே ஆனா வந்துட்டு டி வில வந்து நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா வருதே விளம்பரமா வருதேன்னு சொல்ட்டு நம்ம ஆச்சிரியப்பட்ற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ இருக்கிற இதுல வந்து நம்ம ரொம்ப வி விளம்பரங்கள் ஜாஸ்தி ஆயிட்ச்சி மார்க்கெட்டிங் பண்ணி அதுல எப்டி காசு சம்பாதிக்லா இப்ப வந்து இப்ப நீரிழவு நோய் நீங்க சொன்னா மாதிரி அந்த விஷ்யம் அதுக்கப்றோ ஆம் சுகர் இருக்கு அந்த மாதிரி இதெல்லா வந்துட் டு நெறைய பேருக்கு எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி பிளஸ் ஆனவே எல்லாருக்குமே வருது அந்த மாதிரி ஆயிடுச்சி சோ அது வறதுனால வந்துட்டு லைஃப் லாங் வந்து நம்ம மாத்ர சாப்பட்ற மாரி இரு க்கு அப்டின் நெனக்கிறே அது வந்து ஒன்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சி நெறைய த்ர தைராய்ட் பிரச்சன அந்த மாரி விஷ் யங்கள்லா வந்துட்டு ந மாத்ர சாப்டுகிட்டே இருந்தாதா நம்ம வந்து அப்டியே ஓட்டிட் இருக்க முடியு அப்டின்ற மாரி ஒரு சூழ்நில ஆயிடுச்சு நெறைய பேர் வந்து ம் அந்த அந்த பிரச்சன செரியாகணுன்றதுக்காக டயட் ஃபாலோ பண்ணி செரி பண்றவங்களு இருக்காங்க ஆனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சி நெறைய பேர் வந்து அந்த சுகரு பி பியு வந்துட்டு நார்மலா அப்டியே நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே போகனு லைஃப்ப அப்டின்றதுகாக லைஃப் லாங் இருவது வருஷமா மாத்ர சாப்பட்றவங்களலா நா பாத்ருக்கே சோ அந்த மாதிரி வந்து நமக்கு வேற வழி இல்லாம வந்து அந்த மாத்ரய வந்து சாப்ட்டு தா ஆகணுன்ற ஒரு சூழ்நிலயு வந்துட்டு எல்லார்க்கு ஆ வேற வழி இல்லாம இருக்கு அப்டின் நெனக்கிறே நெறைய விஷயங்கள் நெறைய நோய்கள் வந்தா இப்போ அந்த மாதிரிதா இப்ப லைஃப் லாங் நீங்க அந்த மாத்ர சாப்ட்டாதா வந்துட்டு ஒழுங்கா கொஞ்சோ ஏதோ ஓ இன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு உயிர் வாழ விடு முடியு அப்டின்ற மாரி ஒரு சூழ்நிலயே வந்துட்டு இந்த ஒரு ஓரியன்டடா யோஷ்ச்சு யோஷ்ச்சு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்டின் நெனக்கிறே நானு ஆஹ
ஆமா அந்த பிரச்சனைகளுக்கெல்லா என்னதா தீர்வு அப்டின் பாத்தோனா ஆரோக்கியோ ஆரோக்கியமான உணவு பழக்கத்த நம்ம பின்பற்றனாவே போது தெனமு கொறஞ்ச பட்சா ஒரு முப்பது நிமிஷ்மாது நம்ம உடற்பயிற்சி செஞ்சாவே நம்மளுக்கு வந்து அந்த உடல்ல இருக்கிற அந்த கெட்ட நீர்கள் வெளிவரு புகையில மது இதெல்லா நம்ம தர தவிர்க்கணு காலந்தோறு மருத்துவ பரிசோதனை செய்யனு அப்ப அந்த பரிசோதனை செய்யம் போதுதா தெரியு நம்மளுக்கு என் ன்ன அது முன்னாடியே நெறைய பேர் பாத்தீங்கன்னா கேன்சர் கடைசி வரைக்கு பாத்துருக்கமாட்டாங்க கேன்சர் கடைசி ஸ்டேஜ்லதா பாத்துட்டு வந்து இந்த மாதிரி அதனால ஒவ்வொரு வருஷ்த்துல ஒரு வாட்டியாவது எத எதுக்கோ வந்து என்னென்னவோ செய்றோ என்னென்னவோ பண்றோ தேவையில்லாததுக் பண்ணு நம்ம உடல்ல வருஷத்துக்கு ஒருவாட்டியோ இல்ல மாசத்துக்கு ஒருவாட்டியோ அப்ப உடல் பரிசோதன அப்பிடின்னு போதா தெரியு நம்ம ஒடம்புல என்ன நோய்கள் இருக் க்கு ரத்த அணுக்கள் எவ்ளோ இருக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கலா அப்ப அந்த ஒ அந்த ஆ மெ மெடிக்கல் இது சம்மந்தபட்டது வந்து கண் இதெல்லா கண்டிப்பா பண்ண வேண்டியது மனநிலத்திற்கு முக்கியமா இத வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு சிலர்லா ரொம்ப சோர்வா இருப்பாங்க வீட்ல எதா பிரச்சனையா வந்திருக்கோ அது மூழிமாவு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகு சில மயக்க போட்டு விழுந்துருவாங்க பிபி பேஷண்டக்கு எல்லா வந்து ரொம்ப கோவமே படுத்தக்கூடாதுன் சொல்லுவாங்க ஆனா பீபி பேஷன் ரொம்ப வந்து டென்ஷன் ஆவாங்க ஸ்டெரஸ் ஆயிடுவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அந்த மாரி ஒவ்வொருத்தரு வந்து அந்தந்த நோய்கள குறிச்சி அவங்க பாத்து அவங்க அந்த நோய வந்து தவி தவிர்த்ட்டாவே வந்து பிரச்சனைகள் சரியாகிடு வீட்ல இருக் க்கறவங்க ஒருத்தர் ஒருத்தரே வந்து அன்பு காட்டி அரவணிச்சி அவங்களுக்கு தேவையானத செஞ்சாவே எனக்கு தெரிஞ்சி முக்காவாசி ம நோய்கள் போயிடுனு நா நெனைக்கிறே மருந்தே தேவைப்படாதுன் நெனைக்கிறே
கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சி ரொம்ப கரெக்ட்டாவு சொன்னீங்க ரொம்ப நன்றி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா நம்ம பேசலாம் நன்றி
நன்றி